ஆஹ
ஹலோ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங்க நீங்க நல்லாயிருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க அங்கெல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்கோங்க
சரி சரிங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானா சும்மாதாங்கருக்க இப்பதா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்டியே வந்து உக்காந்த சரி உக்காந்தோன்ன நாங்க ஒரு ரெண் நாள்க் முன்னாடி டூர் போயிருந்தோ
ஓ
சேரி சொல்லலா நல்லா இருக்கும் அப்டின் சொல்லிட்டா சேரின் உங்கட்ட சொல்லலாம் அப்டின் சொல்ட்டு க கூப்ட்ட
ஓ செரி செரிங்க எங்க போயிர்ந்தீங்க
அ நாங்களா ஒரு எடத்துக் போயிருந்தங்க அங்க சூப்பரா இருந்தது அ ஃப்ளவர் எல்லா ஃபேமிலியே தாங்க ஃபேமிலியா தாங்க போனோ
செரி செரிங்க
ஃபேமிலியா எல்லோரு போய்ட்டு ஒரு வேன் மாரி புடிச்சோ அ புடிச்சிட்டு போய்ட்டு
காசு கம்மி தா இல்லைங்களா
ஆமாங்க மொத்தமா போகும்போது காசு கம்மியா தா ஆகு எல்லா ஷேர் பண்ணிட்டு தாங்க போனோ
செரி செரிங்க
இப்போ ஒருத்ரே போட்டோன்னு வச்சுக்கோங்க அது நமக்கு தா கஷ்டமாயிரு ஆனால என்ன பண் ட்டோ இப்போ அ ஆறு ஏழு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆறு ஏழு ஃபேமிலிக்கு ஒரு அஞ்ஜாயிருவ அஞ்ஜாயிருவானு போட்டு ஒரு வேன் புக் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோங்க
சரி சரி
ம் ஏன்னா ஒரு ஆளே இத்தன பேத்தி கூட்டிட்டு போயிட்டு அங்க சாப்பாட்டு செலவு தங்குருக்கு அதெல்லா பாக்க முடியாதுல்ல இப்ப இருக்க வெலவாசிக்கு அதனால என்ன பண் டோன்னா ஒரு குடும்பத்துக்கு இந்த மாரி அஞ்ஜாயிரருவா அப்டின்னு சொல்ட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டோங்க நல்லா இருந்தது ஆனா அந்த எடல்லா நீங்க வேணா இனி ஒரு வார இருக் க்கு இல்லையா ஒரு வாரத்துல ஸ்கூல் தொறக்குருக்கு இந்த ஒரு வாரத்துல வேணா போ போயிட்டு வாங்க நல்லா இருக்கு
எத்தன நாள் இருந்தீங்க
அங்க ரெண்டு நாள் தாங்க இருந்தே
சரி சரிங்க
கொழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா வெளையாடுறக்கு எல்லா நல்ல எட இருக்கு
எட இருக்குங்களா கொழந்தைங்க வெளையாண்ட்டா போது
ஆமாங்க
ம்
உள்ள வந்து ரெண்டாயிரருவா டிக்கெட்டு
சரிங்க
அ ரெண்டாயிரூபா குள்ளே போனீங்க அப்டின்னா சாப்பாடு குடுத்துருவாங்க கால்ல அ காலையில சாப்பாடு குடுத்துருவாங்க மத்தியான டிஃபன் குடுத்துருவாங்க எடையில டீ‌ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாரி குடுத்துருவாங்க குடுத்துட்டாங்கன்னா நெறைய கொழந்தைங்களுக்கு விளையாடுறதிர்க்கு ஆ தண்ணில வெளையாடுறதுக் இருக்கு அப்றோ நெறைய தூளிங்க அந்த மாரி நெறைய இருக்கு
செரி சரிங்க
ஆ அப்போ ஒரு நாள் நம்ம அங்கே ஸ்டேவு பண்ணிக்லா ரூமு இருக்கு
சரிங்க கொழந்தைங்களுக்கு ரெண்டாயிர ரூபாவா இல்ல பெரியவங்களுக்கு
இல்லைங்க ஒரு ஃபேமிலிக் கி மூணாயிர ரூவானு நெனைக்கிறேங்க சாரீங்க ஒரு ஃபேமிலிக்கு மூணாயிர ரூவா
உள்ள
உள்ள போறக்கு
சேரி சேரிங்க
இந்த மூணாயிர ரூபாயிலே உங்களுக்கு எல்லாமே இத ஆயிரு
ம் சேரி அப்பனா சேரி
பரவாயில்லய பரவாயில்லலா ஏன்னா ரூமும் தந்துருவாங்க அங்க விளையாடுறது விளையாண்டுக்கலா அ சாப்பாடு சாப்ட்டுக்கலா நம்ம இப்டியே வீட்டுக்குள்ளேயே இருக்குறக்கு இந்த மாரி எங்காது அது வெளிய போனாதாங்க நமக்கு கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கும் இப்ப வீட்டுக்குள்ள நம்ம சாப்பாடு கிச்சனுக்கு போறோ சாப்பாடு செய்யறோ இதேதா நம்ம வேல
ஆமா
இந்த மாரி எங்காவது வெளியே போய்ட்டு வந்தா தா நமக்கும் மனசு கொஞ்ச நல்லாயிருக்கும் சந்தோஷமா இருக்கும்
ம் ஆமா ஆமாங்க
உள்ளயே இருக்கிறனால அடச்சுட்டு இருக்குற மாரி இருக்கு
ம் கண்டிப்பா
ஆ அதனால ஒரு நாலு பேத்த போய் நம்ம பாத்துட்டு நாலு இடத்த போய் நம்ம சுத்தி பாத்துட்டு வந்தோம்ன்னு வச்சுக்கோங்கல நமக்கு மனசுக் கொஞ்ச சந்தோஷமா இருக்கும் அதனால தா நாங்க குடும்பமா போனோ சேரி போயிட்டு வரலா லீவு தா விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு எல்லா இடமு நல்லா இருந்து துங்க ஆ ஒவ்வொரு இடத்துக்கும் பாக்க போம்போது தண்ணி எல்லா ஜாலியா ஜாலியா இருந்தது ஆ
தண்ணினா குழந்தைக்கு இன்னு ரொம்ப புடிக்கும்
ஆமாங்க ந தண்ணிக்கு ப வ தூரிய எல்லா விளையாடவே மாட்டாங்க அந்த தண்ணில தா உட்காந்து விளையாடுவா விளையாண்ட்டுருந்தாங்க
இந்த வெயிலுக்கு தண்ணியா பாத்தாலே போதுமே
ஆமாம் வெயில் வேறயா தூரில விளையாடவு முடியாது
ஆமா ஆமா
ம் அதானல தா சேரின்ட்டு அங்க கூட்டிகிட்டு போயிட்டோங்க அப்ப ஃபயர் கேம் எல்லா இருந்தது நல்லா இருந்து அதெல்லா நெருப்பு போட்டு ஊட்டி சாய்ந்திர நேரத்துக்கு ஆமாங்க நைட்டுக்கு
அது சூப்பரா இருக்கும்
ஆமாங்க
நாங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு டூர் போகும்போது அன்னிக்கு நைட்டு ஃபயர் கம் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுங்க ம் இன்னுமே அந்த போட்டோஸ் எல்லா பாத்து நினைச்சுக்குவ அங்க இருக்கிற மாதிரி இருக்கு
ஆ ஆ ஆனா அதெல்லாமே நல்லா இருந்த நீங்க வேணா போய் பத்துட்டு வாங்க நல்லா இருக்கும் நீங்க அ நீங்க எங்கேயு இந்த லீவுல டூருக்கு போலயா
போலங்க அங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோ இந்த லீவ் ஸ்டார்ட் ஆனதுலருந்தே கல்யாண காது குத்து நிச்சயதார்த்த அப்டின்ட்டு
அ அ
அதே இது ஃபங்க்ஷனே ஃபங்க்ஷனு ஃபேமிலி எல்லா அங்கயே மீட் பண்ணிருவோமா
ம்
அதுலருந்து எங்க போறது முன்னாடி நாள் கல்யாணோ போகுறது முடிக்கிறது மறுநாள் அங்கிருந்து கெளம்புறது அப்டின்னு
அப்றோ மூணாது நாள் விருந்து
விருந்து அதெல்லா முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு செரியா இருக்கு அங்க நம்ம அங்க போம்போது முன்னாடி நாள் அங்க பக்கத்துல நம்ம சொந்த வீடு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிறோமா அவுங்க வீட்ல ரெண்டு நாள் இருந்த மாரி ஆயிறுது அ அவுங்க இந்த பக்கத்துல இங்க இருக்கு அது இருக்கு அங்க போய் பாத்துட்டு வரலாவானா அவுங்க கூட சேந்து போயிறது
ம் சேரி விடுங்க நாங்களாது ரெண் நாள் டூருக்கு போனோ உங்களுக்கு இந்த மாசோ முழுது டூரு தா போல
ஐயோ போதும் போதுன்னு ஆயிடுச்சு டூருக்கு போய் கெளம்பி போயி போயி இப்ப அந்த துணி எல்லா இப்ப துவைக்கணு மத்த துணி என்னானா கூட மிஷின்ல போட்டுக்லா
ஆஹ்
பொடவைங்கல்லா மிஷின்லயே போட முடியாது எல்லா கையில வச்சு தொவைக்கணு என்ன பண்றது ஒரு மூட்ட கட்ன மாதிரி இருக்கு
ம் இந்த கெளம்புறத அப்ப கல்யாணத்துக்கு கெளம்புறக்குள்ளயே நமக்கு ஒரு பாடாயிரு
கண்டிப்பாங்க
ம்
சாரீ கட்டி கெளம்பணுனா வீட்லயே இருந்துட்டு ஏ வீட்டுல சாரீ கட்டுறது இல்ல இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போனா கண்டிப்பா ந போட்டு தானே ஆகணு
ஆமாமா நா எங்க போனாலு சுடிதாரு இல்ல ஃப்ராக் மட்டுதாங்க சாரீயே கட்டுறதுல அது ஆமாங்க சாரீயே நமக்கு புடிக்கிறதுல ஆ ந கல்யாணமாயி சாரீ கல்யாணமாயி மறுவீடா மறு வீட்டுக்கு மட்டு தாங்க சாரீ கட்டிருக்கே
ஓ அதுக்கப்றோ சாரீயே கட்னது இல்லயா சேரி சேரிங்க இங்க எங்கயாவுது கல்யாணத்துக்கு போனும்னா சாரீதா கட்ணு
அப்டியா எங்க வீட்ல அப்டி சொல்லிட்ருந்தாங்க ஆமா ஆமா
ஆ அப்ப போகு போது ஆளுங்கல்லா வருவாங்க அப்டின்ட்டு சொந்தக்காரங்கல்லா வருவாங்க அப்டினுவாங்க
எங்க வீட்ல சொன்னாங்க இந்த மாரி சாரீ கட்டிகோங்க அப்டின்னு நா முன்னாடருந்தே சொல்ட்டே எனக்கு சாரீனாலே புடிக்க மாட்டிக்குது அப்டின்னு சொல்லி சொல்லிட்டேங்க அதனால அதுலந்து ந்து யாரு என்ன இது பண்றது கெடையாது சேரின்னு விட்ருவாங்க சாரீ கட்ரதில
பரவால்ல உங்க விருப்பத்துக்கு விட்டுட்டாங்க
ஆ ஆமாங்க ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கு என்னோட விருப்பம்தாங்க எங்க போனாலு இந்த சு சுடிதாரையே போட்டு போறது சுடிதாரு ஃப்ராக்கு இந்த ரெண்டு தா
சேரி செரிங்க
ஏன்னா அது தா கம்ஃபடபுள் அப்டி சாரி கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க அதக் குடு செட்டு மெதுவா நடக்கணு எனக்கு இந்த சாரீ கட்னாலே நடக்க வராதுங்க அதுதா முக்கியமான
முக்கியமான விஷயோனீங்களா
அதனாலேயே சாரீ கட்றதுல்லங்க
சேரி சேரிங்க அப்ப வாங்கறது எல்லாமே சுடிதாரே வாங்கிவீங்க
சாரீ வாங்கினதே இல்ல வேல ஆமாங் அதான் கல்யாணம் ஆயி மறு வீட்டுக்கு வரும்போது அந்த சாரீ ஸ்டிச் தச்சதோட சேரி அதுக்கப்புற இன்னி வரைக்கு ஒரு சாரீ தச் தைக்கல ஒரு சாரீ வாங்கல அம்மா வீட்ல வந்து கொ டுத்துடுவாங்கள அந்த சாரி அது எல்லாமே பேக்ல கட்டி மேல வச்சிருக்கே ஒன்னுமே கீழ இருக்குல ம் எங்க வீட்டுக்காரு திட்டிட்டே இருப்பாரு சாரீ எடுத்து ஒரு நாளாவது கட்டு ஒரு நாளா அது அப்டியே வச்சுருந்தா இதாயிரும்மாமா
ஆம்மா ஆமா ஆமா ஒரு தடவையா நமக் கட்டி அப்டியே வாஷ் பண்ணி போட்டோம்னா அது தெரியாது
ம் நா வாங்கிட்டு வந்ததுல அப் அப்டியே வச்சுருக்காங்க அதயுமே யூஸ் பண்ணவே கெடையாது அது எடுத்தும் கூட பாக்க நேர இல்லை
ஓ ஓ
என்ன எப்டி இருக்கு என்ன இருக்கு இப்பல்லா எடுத்தேன்னா பிளவுஸ் எல்லாம் எதுவுமே பத்தாது புதுசாதா பிளவுஸ் தைக்கணும் எல்லாத்துக்கும்
ஆமா ஆமா நீங்க இப்ப இதுக்கு மேல சொல்லிருங்க உங்களுக் குடுக்குறவங்களுக்கு சுடிதார் வச்சு குடுத்துருங்கானு ஹலோ
ஹலோ
சுடிதாரே குடுத்துற சொல்லுங்க
ஆமாங்க இனி அப்டி தாங்க பண்ணணு இனி எந்த ஃபங்க்ஷன்னாலு சுடிதார் தாங்க போட்டு போகணு
ஆமா ஆமா சுடிதாரே குடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு சரிதானே ஏன்னா எதுக்கு சாரீ வாங்கிட்டு சும்மா மேல வைக்கிற எடத்துக்கு நாங்க வேணா கண்டிப் ப்பா ஊருளுக்குள்ள பரவாயில்ல வெளியில போகும் போது கண்டிப்பா கட்டிட்டு போகனு அதனால கட்டுறோ
ஆமாங்க
நா அப்பவாவது நாங்க ஒரு ரெண்டு சாரி எடுத்து கட்றோ கட்னா என்னங்க இப்போ ஒரேடியா அத்தனையு தொவச்சு போடணு ம் ஒன்னு கட்டிட்டு அதே மறுபடியு கட் கட்ட முடியாது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு கட்டியாச்சு
ம்
ஐயோ அது குவிஞ்சு கெடக்கு துணி தொவைக்கிறதுக்கு
ஒவ்வொன்னுத்துக்கும் புதுசு புதுசாக கட்டணும்
ஆமா அது இப்ப நம்ம பீரால இருக்கிறது எடுத்து கட்ட மனசு வரமாட்டேங்குது அட இப்ப புதுசா ஒரு டிசைன் வந்திருக்கே அந்த டிசைன்ல வாங்கி கட்டிட்டு போனா சரின்ற மாரி ஆயிடு ஆ அவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்க இந்த மாதிரி சேரீ போட்டிருக்காங்க அப்டினுட்டு
அடுத்த ஃபங்க்ஷன் போக அந்த ஃபங்ஷன்லே இவங்க இந்த சாரீ கட்டியிருந்தாங்களே இந்த மாரி சாரீ வாங்கலா
ஆமா அதுதா எங்க வீட்ல திட்றாரு ஃபர்ஸ்ட் இருக்கிற சேரி எல்லா எடுத்துக்கட்டு அதுக்கப்புற அவங்க வச்சிருக்கிற மாதிரி புதுசா வாங்கிக்கட்டுக்கலா ஆ இருக்கு இருக்கிறது ஒரு பீரோஃபுல்லா சாரி வச்சுட்டு திரும்ப மறுபடியு புதுசு புதுசாக வாங்குற அப்படின்னுவாரு
ம் ம்
சாரி வாங்குறதுக்கே சுடிதார் வாங்குறதே பெஸ்ட் தாங்க ஏன்னா சாரீ வாங்கனா அதுக்கு மேட்சிங் இன் ஸ்கர்ட்டு பிளவுஸ் தைக்கணு சேரீ ஃபால்ஸ் அடிக்கணு ஓர‌ அடிக்கனு அதே பாதி
ம்
அதுக்கு அந்த காசெல்லா குடுத்து நீட்டா சுடிதாரு வாய்ங்க்கலா
ஆம்மா அதனால தாங்க சுடிதாரு வாய்ங்க்கிற
ஆமா ஆமா
ம்
நீங்க பண்றது சரிதா இதுக்கு மேல நானு வீட்ல சொல்லனு